இதுக்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்கே தோழர் அததா நீங்க சொல்லிட்ருந்தீங்க அந்த தாவர வகைகள் பத்தி அந்த செடிகளு அது அ து நீங்க சொல்லிந்தீங்க த ஒர் ரெண்டு மூணு வாரத்துலயே வளக்குற மாரி எதனா ஒரு நாலு செடி இருந்தா சொல்லுங்களே
நா அதா பொடலங்கா பீர்க்கங்கா தக்காளி தக்காளி ஆனா செடியா வள் த்துறோ ஆனா நம்ப்ளுக் காய் பழந்தரது லேட்டா தா தரு பச்ச மொளகா பச்ச மொளகா அப்பறோ கீர
ஆ கீர வந்து ரெண்டு வாரத்துல வளர்ந்துரு ஆ
ஆ கீர நம்மளுக்கு தண்ணி நம்ம தண்ணி குடுக்கணு கீரைக்கு தண்ணி கு இப்ப அது பில்லு மேரிதான இப்ப நம்ம ஒரு பில்லு வச்சன்னா அந்த பில்லு பட்டுப்பட்டுன்னந்தான மொளச்சி வந்துரு ஏன்னா தண்ணி நம்ப உடுவோம்ல
ஓகே ஆ ஆமா ஆமா
கீர நம்ப விக் க்லா கீர வச்சி அத தண்ணி ஊத்தலா ஆனா இப்போதி கீ வெக்க முடியாது ஏனா கீர இப்பல்லா மழ டைம் ஆயிச்சி கிளைமேட் எந்த டைம்ல எப்பிடி மாறுதுனே தெரிமாடேங்குது
அது கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி வைக்கணுல்ல அது பெரியவங்களுக்கு தெரியு வீ
ஆமா ஆமா பெரியவங்களுக்கு தெரியு பெரியவங்க கேள் ஆ அவுங்குளு கேட்டு அதே மேரி தாத்தா அம்மா ப்பா அம்மா அப்பா கூட அதிகமா தெரியாது தாத்தா ஆயாக் இவ்ளாதா தெரியு ஏனா அவுங்க அப்பதுந்தே வெ சி பாத்துருப்பாங்க அதனால அவுங் ஆமா அதனால அவுங்களுக்கு தெரியு இப்ப இதுவே நம்ம மழ டைம் நா பில்லு கூடோ நம்ப மழ டைம்ல ன்னா ஆகு அய்வி டு அதனால கீர நம்ப இப்ப மழ டைம்ல வெக்க முடியாது வெயில் டைம்ல வச்சா ஆனா நம்ப தண்ணிவுடனு அது
ம் தண்ணி உட்டா வளர்ந்துருக்கு ரெண்டு வாரத்துல
ரெண்டு வாரன் சொல்ல முடியாது சின்னதா இருக்கு மோதே ஒருத்தவங்க ஒருத்தவங்க அறுத்துருவாங்க
ம் ம் ம்
வளர் டுன் சொல்ட்டு அப்பிடியே உட்ருவாங்க நாங்களா என்னா பண்ணோ வயல்ல பயிர்லா வெப்பாங்கள அந்த மாரி வெக்கு போது பக்கத்துல நாங்க கீர போட்ருவோ கீர போட்டு அர அதா கொஞ்ச நாள் போன பெருவு ஒரு மூணு வார அப்பிடி போன பெரு கீரிய அரப்போ அது எப் திருக்கோ நம்பளே ம நம் மண்ணுல வலச்சி தி நம்பளே சாப்பறது அது எப்டி இருக்கும் ஆமா இப்போ ர அர்சிலா பாருங்க நம்ப பயிரு வச்சாதா நம்பளுக்கு எப்டி சொல்றது இப்ப வந்து அர்சி பாலி்ஸ் பண்ணி ஒய் கலர்ல இருக்கு அர்சி பியூர் ஒய்ட் அப்ப பஸ்ட்டு வந்து பயிரு வெப்பாங்க அதல்லா தெரியுமா நெல்லு அரப் பாங்கள அதல்லா என்னா பண்ணுவாங்க நம்ப வீட்ல அவுச்சி ச அவச்ச ஒன்னேதா அரி சியே வரும் அது வந்து எல்லோ எல்லோ கலர்ல இருக்கும் லைட்
ஆமா ஆமா
இப்போ வந்து பியூர் ஒயிட்ல இருக் கு ஆனா நம்பளுக்கு அவ்ளோ கெமிக்கல் ஆனா இப்ப விவசாயமே இல்ல ஆமா இப்ப அங்கங்க அப்பார்மெண்ட்டு வந்துருது ரோடு போட்டறாங்க க ஆமா எல்லாருமே நா எங்க வீட்லா கூட வெச்சினுந்தோ பயிர்லா வச்சினுருந்தோ இப்போ நாங்க வெ க்கிற எடத்துல வந்து இது வந்துச்சி அபார்ட்மெண்ட்டு
ஓகே அது எதுனா பண்ணலாமே நீங்க கேக்கலா இல்ல அவங்க கிட்ட போயிட்டு
இல்ல அப்டிலா கேக்க முடியாதுல்ல எல்லாரு ஒத்துப்பட்டு ஊர் ருல்ல இருக்கவங்க எல்லாரு ஒத்துப்பட்டு போனாதா
இதா ஆ இல்ல இப்போ வந்து இந்து விவசாய செய்ற எடோ மண்ணு வெளயற பூமி அப்டின்னா நீங்க வந்து முன்னாடி கேக்கலா ஒரு நாலு பேர கூட்டு வச்சி உங்க ஃப்ரண்ட்ஸ் அல்லாமே உண்மதா மாரி யார் இருக்காங்களோ ஒங்கள மாரி ஆரோக்கியமா இருக்குதா
து இங்க இருக்கவங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கவங்க வாங்கி இங்க கட்டறாங்க அதனால இப்ப இங்க இருக்கவுங்க அப்டின் பாத்தா இங்க இருக்கவுங் இவங்கலாருந்தா பெரியவங்க போய் கேட்பாங்க இதுவே வெளிநாடு வெள்ள க்காரங்க அவங்களா இருக்காங்க இல்ல அவுங்களா வந்து வாங்கி கட்றாங்க அ அவுங்க அந்த மேரி அதனால நம்பளுக்கு இப்ப அரிசி வந்து ஆமா இப்ப நம்பளுக்கு வந்து அரிசி வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் ப்யூர் ஒயிட்டு கலர்ல ஆ பாலிஷ் பண்ணி வருது நம்ப இப்ப எப்டி சொல்றது அரிசிலே நம்பளுக்கு நறயா இதுவாகுது
ம் அதே மாரி தக்காளியில கூட வேக்ஸ் இருக்குன் சொல்லுவாங்க ஆப்பிள்ள கூட வந்து அந்த தோல் மேல ஒரு வேக்ஸ் அந்த மெலுகு இருக்குன்னு சொல்லுவாங்க நறைய பேரு ஆ அந்த மெலுக எல்லா எடுத்தாதாஅ அப்டியே நறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாதவங்க அப்டியா சாப்டுவாங்க அந்த வேக்ஸ் வந்து வயித்துல போய் ரொம்ப கெடுதல் உண்டாவும் அது வந்து கழுவி அது தெரிஞ்சவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த வேக்ஸ் எப்டி எடுப்பாங்கன்னு தெர்ல ஆனா முடிஞ்சளவு வந்து அதெல்லாம் இப்போ பழம் எதனா கடியில வாங்குறோம்னா அந்த பழத் உள்ள இருக்கிற காய மட்டும் நல்லா வெட்டி சாப்ட்டு தோல தூக்கி போடுறது தான் நல்லது அந்த காலத்துல வந்து எல்லாருமே தோளோட சாப்டுன்னுவாங்க இப்ப வந்து பாலிஷ் அடிக்கிறதுனால மேல தோலுக்கு நல்லா மருந்து போடுறதுனால தோல் வந்து ஒடம்புக்கு நல்லது இல்ல அது அந்த காலத்துல வந்து தோலும் டேஸ்ட்டா இருக்கும் சொல்ல போனா
ஆமா ஆமா இப்ப வந்து எதுமே ஆ இப்ப பஸ்ட்டு கொய்யா வந்து எப்படி சாப்பிடுவாங்க தோல எல்லாம் அப்படியே கழுவிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க இப்ப தோல் சீவிட்டு உள்ள இருக்கத்தை மட்டும் சாப் பறாங்க இப்ப அந்த மாரி இதுவாயிச்சு இப்போ அதே மாரி எப்டி ஆமா இப்ப மருந்துனால தான் எல்லாமே இதுவாகுது ஊசி வேற ஆனா நம்ம வீட்டுல போட்டோம்னா எப்படி சொல்றது நம்ம மரத்தல இருந்து நம்மளுக்கு நம்ம வீட்டு மர த்துல இருந்து பறிச்சு நம்ம அப்படியே கழுவாத கூட சாப்பிடலாம்
ம் ஆமா கழுவாம கூட சாப்பிடலாம் ஏன்னா நம்மதான் பராமரிக்கிறோம் ஆமா நம்மளுக்கு தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி வளர்ருது
சீவிட்டு அது மேல தோலும் நல்லா இருக்கு மாட்டது ஒரு மாரி இருக் கு தோல சீவிட்டு அப்புறமா சாப்பிடுது இருக்கு அப்ப டேஸ்ட்டே வர மாட்டிங்குது ஆனா இப் இப்போ இருக்கிறது அதான் இப்பல்லாம் எப்படி சொல்றது ஃபுல்லா ஹைபிரட் இத தான் ஆகுது ஃபர்ஸ்ட்டு மாம்பழம் எங்க காய்ச்சாலும் வாசனை வருமா இப்போ எந்த வாசனையும் மாம்பழம் வீட்டுல வீட் ட்டு உள்ள வச்சிருந்தா வீடே ஃபுல்லா வாசனையா இருக்குமா மாம்பழம் வாசனை இப்ப பாத்தா ஒரு ஆ ஒரு வா சனை வார் மதி ஏன்னா ஹைப்ரிட் ஊசி போட்டு அதுக்குன்னா நான் கெமிக்கலும் போடுறாங்க கலருக்கு ஒரு இது போடுறாங்க ஆ மாம்பழம் பெருசா ஆவதுக்கு ஒரு போடுறாங்க எல்லா
உம் அது வேற பஸ்லா மாம்பழ வந்து சேப்பே இருக்காது அப்புனா எப்டி வேணா அப்டி வேணு இப்ப இருக்கதல்லா ஷேப்பா இருக்கு ஒரு மாரி
இருக் இத்தனி கண்ணு இருக்கு மாங்கண்ணு அப்டின்னு சொல்றாங்க அதுக்கப்பறோ பலாப்பழத்துல இத்திணி வகை இருக்கு அப்டின்றாங்க நம்மள தெரிஞ்ச பழ ஒரே ஒரு பலாப்பழ வகைதா எனக்கு தெரிஞ்சுது ஆனா இப்ப சொல்றாங்க நானாவு ரெ ன்டிர் க்கு ஒய்ட்டு இருக்குன்றாங்க அந்த மாதிரல்லா சொல்றாங்க அதா பலாப்பழம்லா பஸ்ட்டுஆமா வச்சு வெக்கும் போது வந்து வீடு ரொம் பலாபழம் தா ரொம்ப ஸ்மெல்லு வருமா ஒரு தெருல காய்ச்ச பக்கத் தெருல ஸ்மெல்லு வருமா
ம்
ஆனா இப்போ பலாபழ எங்க இருக்குனே தெரியமாட்டேங்கு செடில பாத்தாதா மரத்துல பாத்தாதா தெர்து
அவுங்க இப்போ இப்ப வந்து அவுங்க நம்ம கண்ணு முன்னாடியே வெட்னாக் கூட ஸ்மெல்லே வர மாட்டிய சொல்ல போனா நீங்க சொன்ன மாரி பலா பலா பழத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு கின்டுவாங்க நெறய பேர் சொல்லுவாங்க அங்க வ நா பக்கத்து தெருவுல வெட்டுனா கூட நம்மளுக்கு ஸ்மெல் வருனு சொல்ட்டு இப்ப நம்ம கண் கண்ணு முன்னாடி எடுத்துனு வந்து நம்ம எதிர்க்கவே வெட்னா கூட அந்த ஸ்மெல் வரமாட்டேங்குது ஏன்டானு பாத் அதாவது எப்டி சொல்றது ஹைபிரிடா தா இருக்கு நீங்க
எல்லாமே எப்டி எல்லாமே மாறிக்கினே வருது அப்டி அப்டியே இப்ப ஒன்னு கூட மாறாத இல்ல இப்ப அதுவே நம்ம முருங்கக்கீர அதெல்லாமே கடயில வாங்றத்தா இருக்கு இப்போ சென்னையில அவுங்க அப்டில்லா இருக்கவங்க வந்து எப்டி சொல்றது முருங்கக்கீர அதெல்லா எல்லா கீர எல்லாமே கடையிலதா வாங்குவாங்க அவுங்க எத்தின் நாலு வந்து விப்பாங்கனு நம்மளுக்கு தெரியாது நம்ம போனோனே ஃப்ரஷா இருக்குதுன்னு எடுப்போ ஆனா உள்ள பாத்தாதா தெரியு ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது ஏன்னா த மேல மட்டு ஃப்ரெஷ்ஷானத மட்டு வெச்சிருப்பாங்க உள்ள இருக்கது நம்மளுக்கு தெரியாது கீர உள்ள இருக்குல தண்டு அந்த இதுவுள்ள அது உள்ள நம்ம கிள்ளி கிள்ளி போடும் போது அழிவு போன மாரி இருக்கு நம்ப அதுவே வீட்ல இருந்து பறிச்சு நம்ம செஞ்சா நல்லா இருக்கு
இத வந்து அதுதா இத வந்து நம்ம காக்குறதுக்கு என்னா பண்ணலனா நம்ம சின்ன வயசுலேந்து வீட்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு சொல்லி தரலா கடேயில போய் வாங்குறத விட நீங்க வந்து வீட்ல வளத்துக்கோங்க படின்னு சொல்ற மாரி இந்த ஒங்களுக்கு ஒரு இடோ இருந்ததுனா
ஆயிரும் செடியே இருக்காது போல
அப்பதா அது நம்ம சொல்லி வளக்கணு
ஆமா அப்டி ஆயிடுச்சு இப்போ இப்ப இல்ல பக்க எப்டி சொல்றது சிட்டியா மாறது இது எல்லாமே
அதுக்கேத்த மாரி ஆளுங்க தேடணு ஆரோக்கியமா இருக்க மாரி நாங்க பண்ணணு ஏன்னா ஆரோக்கியமா யா நம்ளுக்கு பொரவைட் பண்றங்களோ அவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணனு
ஆமா இப்ப மழ மழ பேஞ்சா மண் வாசன வரு இப்ப வரவே இல்ல மண் இருந்தா தான வரோ ஃபுல்லா ரோடு போட்டுறாங்க ஆ ரோடு போட்டுறோ எந் எந்த வாசனயு எங்க எங்கல்லா மழ பேஞ்சா பக்கத்தூர்ல மழ பேஞ்சா கே வாசன வரு மண் வாசன இப்போ சுத்தோ அதெல்லா வரல ஏடோ ரோடு போட் விட்டுறாங்க அதனால எதுவுமே வர மாட்டேங்குது
மண் வாசனைக்கே நெறய பேர் வந்து எப்டி சொல்றது அது ரொம்ப பேவரட்டா இருக்கு இப்ப ரொம்ப நெறய பேருக்கு புடிக்கு ஆ ரசிப்பாங்க நெறய பேரு இப்ப வந்து மழ ஸ்டார்ட் ஆகுதுனா வாசன எப்டி வருதுன்னா மண் வாசன வரல நாத்த த்த வாசன தா அடிக்குது மோஸ்ட்லி ஏன்னா வந்து இங்க ஃபுல்லா ரோடா இருக்கு ரோட்ல குப்பையா இருக்கு அதனால
அதனாலதா இப்ப எல்லா எடத்துலயு அப்டித்தா இருக்கு இப்ப பக்கத்து ஊர்ல மழ பேஞ்சா மண் வாசன இங்க வரு பாயு எங்க பக்கத்து ஊருக்கு வாரு ஆனா இப்ப எங்க மழ பேய்து எங்க இடி இடிக்குதுனே தெர்ல அப்டி இருக்கு ஏன்னா மழ பேஞ்சா எப்டி சொல்றது மண்வா சன வரணு இப்பதா ரோடு அங்கங்க ரோடு போட்டு எல்லா எடத்துலயு எப்டி சொல்றது ரோட்லதா இதுவாகுது காவா வேற தோண்டி விட்டுறாங்க அ இதுல போகுது அந்த மாரி தா நெறய பண்றாங்களக்காண்டி எல்லா ஏடத்துலயு ரோடு வேற போட்டு டுறாங்கள அதனால மண்ணு எங்கேயே கெடைக்க இல்ல மண்வாசன வரவே மாட்டேங்குது
நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோ காப்பாத்த ட்ரை பண்ணுவோ இந்த இயற்கைய வந்து ஆ எல்லாம் நம்மளா வெளய வெக்கற ட்ரை பண்ணனு இல்லைன்னா வர ஜென்ரேஷனுக்கு கொஞ்சமாவது எடுத்து சொல்லணு இல்ல நம்மளு சொல்லனா யாரு சொல்ல மாட்டாங்க சொல்றவங்களு வந்து இரு இருக்க மாட்டாங்க பெரும்பாலு அப்புறோ வந்து அவூங்க மறந்துருவாங்க என்னா எப்டி செடி இப்ப வந்து சில பேருக்கு வந்து எப்டின்னா எப்டி மேல இருந்து வந்ததுன்னே தெரியாது தெரியாம வந்து ஒருத்தவங்க சொன் சொல்லி சொல்லி வளத்ததுனால அது எப்டி வந்ததுனே தெரியாம ஓ இப்டிதா வந்தது யருன்னா ஒரு அப்றோ வந்து காட்னாதா தெரியு அது வந்து நம்மள முன்னாடியா சொல்லி காட் இருக்கனும் அவுங்களுக்கு அதனால தான் அப் அப்புறம் அவுங்க வந்து பார்ப்பாங்க அடுத்தது சேரி தோழரே அடுத்த கால் லயன் போயரலாம் நேரம் கெடச்சா ம்